அஹ்
ஏத்த
நேத்திருந்து கூப்படவே இல்லையே என்ன பண்றேன்னு கூப்பிட்டே
ம்மாதா இருக் க்குறே நா என்ன பண்ண போற
அப்டியு கூப்புடவே இல்ல
நேத்து கொஞ்சொ வீட்டுல வேலை இருந்துச்சு எல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருந்தே அதுனால கூப்பல
கல முடுன்ச்சா
புரியல
முடிஞ்சிருச்சா
முடிஞ்சு முடிஞ்ச்சு நீங்க சாப்பிட்டாச்சா
இப்போதா சாப்ட்ட
என்ன சாப்பிட்டீங்க
முருங்க்கா சாம்பார் வச்சே அப்பறோ நேத்து வச்ச வெள்ள பூண்டு கொழம்பு கொஞ்சோண்டு இருந்துச்சு. அப்பளம் பொறிச்சு சாப்ட்டாச்சு
அப்டி ப்டியா
சேரி செரி
ஒரே ஒரு காய் வாங்கிட்டு வந்த
ஆ
அப்பறொ அறுக்குறக்குல்லா டைம் ஆகி போச்சு அது மாமாக்கு செரவி போட்டா புடிக்காது பீட்ரூட்டு
ஆமா சட் பண்ணி போட்டதா சாப் டுவாரு
அது கட் பண்றதுக்கு ரொம்ப நேரொ ஆகு செலவருதுன்னா சீக்கிரம் செலவி போட்டுரலா ஓ மாமாக்கது புடிக்காது.
சரி சரி அப்பறொ என்ன பண்ணீங்க
கப்பளம் பொறிச்சு வச்சுட்ட அத கொழம்புல காய் இருக்குல்ல முருங்க்கா பூசணிக்கா எல்லா இருக்குல்ல
ஆமா
ப்புளம் பொறிச்சு ஊறுகா வச்சு குடித்துட்ட
சேரி சரி அன்னைக்கு மஷ்ரூம் பிரியாணி செஞ்சு பாத்தீங்களா
உம் செஞ்சு பாத்தப்பா அது அதாவது நீ கூட இருந்திருந்தேன்னா கரெக்டா வந்திருக்கூ நானா செஞ்சன்னா அது எனக் அது கரெக்டா வர்ல என்ன மிஸ்டேக்குன் தெரில
சேரிப்பா அதுக்கிப்பீங்க ஃபஸ்ட் டைம் செய்றீங்கல்ல அனாலா அப்டி இருக்லா
உம் உம் அது கரெக்ட் தா ஆஹ் தம்பி சாப்ட வரேனா
வருவாரு ஒரு வேழப் பாத்துருக்குறார்
வேல பாத்துட்ருக்காரா
ஆஹ்
செரி சரி என் பப்பு ஃபோன் பண்ணுச்சா
இல்ல இப்பதா பப்போட அம்மாக்கு கூப்ட்ட தூங்கிட்ருக்காங்களாமா
இன்னு எந்திரிப்ளியா
இதோ எந்திரிச்சோன கூப்டுங்ப் பா வறே அப்டின்ன சேரினாங்க
அவக் கொடம் சர்லன்னா
பண்ணிக்கோ முடியாமலெயே தா இருக்காங்க ஹாஸ்பிட்டல்க்கு போகாம இருக்காங்க ஏனே எனக்கு தெரில
போயிட்டு வந்தேன் தாப்பா சொன்னாங்க
ஹாஸ்பிட்டல் போய் இப்பிடியேவா இருக்கூ
போய்
இப்ப நானு தான போயிட்டு வந்தே
பப்பா உனக்கு புரிலெயா இப்ப நம்மல்லா போய் ஊசி போட்டுக் க்குரமுள்ள
ஆமா
அவுளு அவளுக்கு ஊசி செட் ஆகாது போட மாட்டா டாக்டரே அவளுக்கு போட மாட்டாங்க
இப்போ ஒரு டைம் ஹாஸ்பிட்டல் போய் கேக்லெனா அவுங்க வந்ட்டு மூணு நாளைக்கு மாத்தரக் குடுத்துருப்பாங்களா அந்த மாத்தர முடிஞ்சோனே திரும்பி ஹாஸ்பிட்டல்க்கு போகணு
ம்யு
இவங்க என்ன பண்ணுவாங்க அதே மாத் திரையவே வாங்கி திரும்பி போட்டுக்குறது அப்ப எப்டி ஒடம்பு சரியாகு
இல்ல காச்சல் சுத்தமா சரியா போச்சு பாப்பா தொண்ட தா கொஞ்ச பிரெச்சனையா இருக்கு அப்டின் சொன்னா
ஆஹ்
எப்டின் தெரில
என்னமோ போ
தொண்ட கட்டி இருந்துச்சு காலைல பேசுபோது வாய்சே இல்ல பாப்பாக்கு நேத்தி போய் மருபிடியு ச் சொந்த வந் தா வாந்தி எடுத்து எடுத்து புள்ள வைத்துல ஒண்ணுமே இல்ல நேத்து
ம் அதுதா சொல்ற இப்போ இப்போ இதுங்களுக்கு இப்டியே இருக்கா அப்ப பாப்பா ஆச்சுன்னா திருப்பி என்ன பண்ணுவாங்க காசு ரெண்டாவது அவுளுக்கு ஒடம் சரில்லலைன்னா எப்டி ஆயிட்ரா அப்போ குனு போய்டுது புல்ல
ஒரே நாளைலயே ரொம்ப சோர்ந்து போச்சு
அப்டியே சோன் சொருகிறா
அர டம்லர் பால் அதா பாப்பா அதுவு அப்பவே வாந்தி அப்ற சேர் தூங்கி எழுந்திர்ச்சு குடுக்கலான் தூங்கி எழுந்திரச்சதுக்கப்புற குடுத்த குடிக்கல அப்டியே ஒரு டம்ளர் ஒரே ஒரு சிப்பு தா பண்ணுனா தெரில எதனாலனே எனக் தெர்ல கொடல் உழுந்திருச்சுன்னாங்க அப்பத்த அவ தட்டிவுட சொன்னா நா இப்பல்லா தட்ட மாட்டே நைட்டு வ சாயந்திரமா தட்லா நெனைச்ச நேர தட்டக்கூடாதுன்னு சொல்லிச்சு ச நியாயந்தா அது என்ன நெனச்ச நேர தட்டக்கூடாது சாயந்தர இல்லைன்னா காலைல அப்டிதா செய்வாங்க
ஆஹ்
அ சாய நானே கொஞ்சொ தேச்சு மட்டு விட்டுட்டு விட்டுட்டே
ம்
அப்புடி சாயந்தர கொஞ்சொ பால் குடிச்சா வாந்திலா வர்ல ஆனா அவ பால் குடிக்ல ஒரே சிப் பண்ணிட்டு வேண்டான்ட்டா குடிக்கல வயிறு ஒரு மாரி ஆயிச்சட்ருக்குது தண்ணி தண்ணி தண்ணி கேட்டே இருந்துச்சு தெர்லடா தண்ணி வயிறு அப்டியே ஒட்டி போய் இருக்குது தண்ணி மட்டு தா குடிக்கிறா அப்புற நேத்து அங்கதா போய் மந்திரிச்ட்டு வந்த கோயில்ல போன அது எனக்கு மந்திரிக் போனும்ல கைக்கு
ஆமா
பா அப்டியே அவளுக்கு மந்திருச்சுட்டு கயிறு கட்டி வுட்டாங்க மந்திச்ட்டு வந்தோனே கொஞ்ச நே பேச ஆரம்பிச்ட்டா போகும்போதல்ல பேசவே இல்ல நா தூங்குறே எனக்கு தூக்க வருது தோல்ல போடு அப்டின்னுச்சு தோல்ல போடணு அப்டியே கொஞ்ச நேர தூங்குச்சு கொஞ்ச நேர அப்டியே வேடிக் வந்து இருந்துச்சு ரொம்ப சோகமா இருந்துச்சு வந்து சேந்தோன வர் வர்ற வழி எல்லா பேசிட்டு வந்தா தண தன தன ஏதாவது பேசிட்டு போகும்போது எவ் எவ்வளோ அமைதியா போனாலும் வரும்போது அத் ட டபுள் மடங்கு பேசிக்கிட்டே வந்துச்சு எனக்கு பசிக்குது இட்லி வாங்கி தரியா தோசை வாங்கி தரியா என்னென்னமோ கேட்டா ஆமா கேட்டுச்சு செரி அப்புறம் செரி தாத்தா வா போலாம் அப்படினுச்சு அதுக்கப்பறம் அந்த நைட்டு வர வழில சொன்னல கடையில டிப்பன் வாயிண்ட் வ வந்துட்டேன்னு
ஆமா
போஸ்ட் ஆபிஸ்க்கு பக்கத்துல இருக்ற கடைல தல்லுவண்டி கட
இங்க அன்னபூர்னாக்கு ஆப்போசிட்ல இருக்குல்ல அதுவா
அதுந்தான் நெனைக்கறேன் எனக்கு கரெக்ட் ஆமா ஆமா ஆமா கரெக்ட் அதான் ஆமா ஆமா
நாங்க இடையில ஒரு நாள் போய் சாப்ட்டோம் நானு உங்க பைனும் ஆனா எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்பஷன் இல்ல ஏன்னா அந்த கடையில சிக்கன் ஐட்டம் எலாவும் இருக்குது சிக்கன் சேவா
அப்படியா அதெல்லா தெரியல எனக்கு நங்க
நீங்க சொல்லிருந்தா நான் சொல்லிருப்பேன் நீங்க வாங்கி சாப் ப்பீங்க நான் தான் எல்லா பக்கமும் ஹோட்டலுக்கு போவேன்னு உங்களுக்கு தெரியும்
மசால் தோச கேட்டன்னு வாங்கி வந்த சாதாவ ஒன்னும் மசால ஒன்னும் வாங்கிட்டு வந்தாரு மாமா ஆஹ் அந்த இல்ல மசால தோச கேட்டுட்டு ஒரு வாய் கூட வச்சுக்கல
அவ இப்ப எல்லாமே சாப்ட கேக்குற அதான் சாப்ட மாட்டி ங்கிற ஏன்னா இப்போ எடையில நாங்க தூக்கிட்டு போனோம்ல்ல இப்ப அன்னபூர்னாக்கு இப்ப போனோம் இப்ப போனோ கல்யாணத் கல்யாண நாள் ன்னிக்கி போனோ அப்பவே சாப் அப்ரம் சொன்ன சாப்டவே இல்ல அவ எப்டி இங்க வன்டு ஃபர்ஸ்ட்ட் பானிபூரி எனக்கு சாப்புனும் போல இருக்குதுன்னு பானிபூரி சத்தம் அந்த ஃபையா கடையில சாப்பிடுவேன்ல அங்க சாப் பிணும் போல இருந்துச்சுன்னு சொல்லி அங்க சாப்ட்டோ அப்ப வன்ட்டு பாணி குடுத்ல பானி குடுத்த குடிச்சு ட்டா குடிச்சு ட்டு பின்ன அது காரமா இல்லயாமா அன்னபூர்ணா சாம்பார் காரமா இருக்குதாமா எப்பிடி
அவங்க அப்டித்தா
நம்மளுக்கே காது குத்திருவா விட்டா
எல்லாமே அவங்களுக்கு தகுந்த மாரி மாத்தி த்திக்குவாங்க மேடம் சூட்டிப்பு
ஐயோ பயாங்கறப்பா உன் பேச்சில பயங்கரம்
செரி அதாது பார் அது இல்லயா வீடே பொக்குனு இருக்குது போன் பண்ணிட்டே இருக்கற தூங்கிட்டு இருக்குறாளாம்மா
ஆஹ் ஆமா வந்தாலும் திட்டுங்க போனாலும் ச்சிட்டுங்க
வீடு அமைதியா இருக்கு உங்க மாமாக்கே டென்ஷன் ஆகுது வீடென்னு இவ்ளோ அமைதியா இருக்குதுன்னு
அவ அங்கேயே இருந்துட்டால
ரொம்பவே இது அவ பருப்பெடுத்து வெக்க சொன்னா பாப்பாக்கு
ஆஹ்
நா மறந்துட்டு சாப்பாடு வெச்சுட்ட
எப்ப பத்தாலு இ இதே வேல தா அத்த உங்களுக்கு
ப்பா அவ இருக்கு போது நாபொமே எடுத்து வச்சிருவே
ஆ
ஆ இல்ல இல்ல இருந்தாலு ஏதோ ஒரு சிந்தனையில டக்குன்னு சாம்பார் பொடி போட்டே சரி ரச இருக்கு பருப்பு ரச தா பாக்கலா மொதல்ல எந்திரிக்கட்டு எந்திரிச்சதுக்கு அப்புறோ என்னம்மா
என்னமோ போங்க அவுளுக்கு ஒடம்பு முடியாம போயிட்டே இருக்குது அவுங்க அம்மாக்கு அப் தர்க்குது
செரி ஆயிரு செரி ஆயிரு பாத்துக்கலா நீ என்ன சொ செர் போய் சாப்றே
நா தா இப்பதா வெளியே போயிட்டு வந்தே ஆனால ஒண்ணு வெக்கல
ஆ சேரி
வெ கேனு
என்னமா புரியில ம் நானு அதா சப்பாத்தி வாய்ங்கிலா நைட்டுக்குன்னே ஊ மாமெ என்ன சொல்றாருனு தெரி இல்ல
ஓ சாயிங்காலோ நீங்களு அங்க வருவீங்கல்ல
ஆ நானு வரேனுதா சொல்லிருக்கே பாப்பா போய் குளிச்சுட்டு அதுக்குள்ள இந்த கேஸ்கார் வறேனாங்க ஃபோன் பண்ணி அவுங்களுக் கேட்பா அப்பயே ஃபோன் பண்ணாங்க ஒர் மண் நேரத்துல வறேங்க அப்டின்னு
ஆ நம்ம ஆறு மணியோ ஆற மணிக்கோ தா சொன்னரு மாமா
ம் கேஸ்காருக்கு ஃபோன் பண்ணணு பண்ணி என்ன ஏதுன்னு கேட்டு அப்பறே நம்ம கெளம்புனதுக்கு அப்புறோ வந்தாங்கன்னா ஆ கேக்கலா கேட்டுட்டு என்னன்னு பாப்போ
சேரி பின்ன என்ன என்னபன்றது
செகெண்ட் லைன்ல வர்றாங்க நம்பர் தா வருது யாருன்னு தெரியல
சேரி பேசிட் திருப்பி கூப்டுங்க ஆ நா வெயிட் பண்றே கூப்புடுங்க